ஹலோ ஹலோ சிஸ்டர் கேக்குதுங்ளா ஆ கேக்கதுங்ளா
தோழி
ஆ பேசலாங் சிஸ்டர்
ஹ சரி தோழி என்ன பண்ணிட் இருக்கீங்க நல்லாருக்கீங்களா
ஆ நல்லாருக்கேங் சிஸ்டர் நானு நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லாருகே சிஸ்டர் வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்களா சிஸ்டர்
அ எல்லாருமே நல்லாருக்காங்க சிஸ்டர் அங்க எல்லா நல்லாருக்காங்களா
ம் எல்லாரு நல்லாருக்காங்க ம்
சும்மாதா இருக்கு இப்பதா சாப்ட்டு முடிச்சேனுங்க அதா சும்மாதா சும்மா பேசலான்ட்டு
ஆ சரிமா அ என்ன சாப்பாடு சாப்டீங்க
நா வந்து இன்னிக்கு தோசை சிஸ்டர் இங்க
ஆ சரி சிஸ்டர் அ தோசைல இப்ப நெறைய வெரைட்டி இருக்கு என்னென்ன தோசை எல்லாம் நீங்க செய்வீங்க தோழி
சிஸ்டர் நா வந்துட்டு சாதா தோச பண்ணுவே அதுக்கப்புறோ வந்துட்டு ஊத்தப்பம் மாரி பண்ணுவே அப்றம் ஆனியன் தோசை ஒன்னு பண்ணுவேங் சிஸ்டர் நானு அப்ற வந்து எக் தோச பண்ணுவே பொடி தோச பண்ணுவே
சரி தோழி
அதுக்கப்ற இந்த கேரட் துருவி போட்டு கேரட் தோச மாரி பண்ணுவேங் சிஸ்டர் அவ்ளோ தா எனக் இது வரைக்கு தெரியு அப்ற மத்த தோசல்லா தெரியாது சிஸ்டர்
ஆமா தோழி ஆ இப்ப தோசைல பாத்தீங்கன்னா இப்ப நா நெறைய வெரைட்டி வந்திருக்கு தோழிஆனாம் யூடியூப்ஸ் செயலிய ஓபன் பண்ணா நம்ம நெறைய கத்துக்கலா தோழி பாத்தீங்கன்னா தக்காளி தோசன்லா சொல்றாங்க தோழி
ஆமாங் சிஸ்டர் இப்ப யூடியூப்ல வந்து முக்கா வாசி வந்து இந்த குக்கிங் மினி விளாக்ஸ் தா சிஸ்டர் ரொம்ப ரொம்ப அதிகோ அதுக்கப்றோ டெய்லி ரொட்டீன் போடுறாங்க அப்ற லைப் ஸ்டைல் வீடியோ போட்றேங்கிற பேர்ல அவங்க டெய்லி என்னென்ன குக் பண்றாங்றது அதுல நமக்கு ரீப் பீட்டடா காம்சுட்டே ருக்காங்க
ஆமா தோழி
ஆ நீங்க எந்த மாரிலா சிஸ்டர் தோச நீங்க ப்ரிப்பேர் பண்ணுவீங்க
ஆ நானு உங்கள மாரிதா தோழி நா ஆனியன் தோச போடுவே கொத்தமல்லி தோசன்னு சொல்டு கொத்தமல்லியை கட் பண்ணி போட்டுட்டு அது மேல பொடி தூவி அ நல்லெண்ண கொஞ்ச அதிகமா ஊத்தி ச குடுப்பே தோழி அது வந்து எ பசங்களுக்கு ரொம்ப புடிக்கு
கொத்தமல்லி தோ தோச நீங்க போட்டீங்கன்னா அந்த கொத்தமல்லி நமக்கு என்ன தா தோசல வெந்திருந்தாலுமே நமக்கு கொஞ்சோ பல்லுல கொஞ்ச சிக்குமே சிஸ் சேர் அடிக்கடி
ஆமா தோழி அதா ஒரு டேஸ்ட்டு வாசமாச்சே அதுல தா டேஸ்ட்டு வாசம் ஆமா ம்
சொல்லும் போது கொஞ்ச டெம்டிங்கா தா இருக்கு ஒன்ஸ் நா ட்ரை பண்ணி பாக்ரேங்
ஆ பாருங்க தோழி ஆ நல்லெண்ண கொஞ்ச அதிகமா ஊத்திட்டு அ கொத்தமல்லி பொடி சேத்து தோசை ஊத்துனா அது நல்ல ருசியாவு மனமாவு இருக்கு தோழி
ஓகே சிஸ்டர் பாக்கலா ட்ரை பண்ணி பாக்கலா பட் நல்லெண்ணய விட நீங்க கொஞ்ச நெய்கொஞ்ச ஊத்தி சாப்டிங்கனா கொஞ்ச நல்லா மொருமொருனு கொஞ்ச நாச் ஸ்பைசியா கொஞ்ச நல்லாருக்கு உங்களுக்கு சாப்டவே கொஞ்ச நல்லா நல்லாருக்கு சிஸ்டர் பக்க இந்த மொரு மொருன்னு கொஞ்சோ நல்லாருக்கும்பாங்க
ஆமா தோழி ப அது வந்து நெய் ரோஸ்ட்டு பண்லாம் நைசா ஊத்திட்டு அத நெய் ரோஸ்ட்டு பண்ணேன்னே கொஞ்ச அதிகமாக ஊத்தி நெய் ரோஸ்ட்டு தனியா பண்ணலா இதுக்கு வந்து என்ன பொறுத்த வரைக் ஆனியன் தோசைக்கு இந்த தோசைக்கு வந்து நல்லெண்ண மட்டும் கொஞ்ச அதிகமா ஊத்த அதனாதா எனக்கு கொஞ்ச மன அதிகமா இருக்கிற மாரி எனக்கு ருசி பிடிச்சிருக்க மாரி இருக்கு தோழி
ஓகே ஓகேங்க சிஸ்டர் இட்லியில நீங்க எந்த மாதிரி இட்லீஸ் எல்லாம் பண்ணியிருக்கீங்க
ம் ம் நா சிறுதானிய இட்லி எல்லா பண்ணுவே தோழி ஆனா ஏ பசங்களுக்கு பிடிக்காது தோழி அதனால நா இப்போ என்ன பண்ணுவேண்ணா அ சிறுதானிய இட்லி அப்படின்னா கேழ்வரகையு அரிசியையு நைட்டே கழுவிட்டு ஊற வச்சுட்டு அ காலையில எந்திரிச்சு அரைச்சி அ உளுந்து கொஞ்ச அதிகமா போட்டுக்கணு தோழி எப்பவு போடுறத விட கொஞ்ச ம் சொல்லுங்க தோழி உரு உளுந்து வந்து எப்பவு போடுதை விட கொஞ் கொஞ்ச அதிகமா போட்டோ கோட் எப்பவு போட்டத விட கொஞ்ச அதிகமா போடணு தோழி
ஓகேங்க சிஸ்டர்
ம் அப்பறோ இட்லி மாவு அரைக்கிற மாரியே அரைச்சிட்டு அது அதே மாரியே எட்டு மண் நேரோ புளிக்க வச்சுட்டு ஊத்துனா ஆ எ பசங்களுக்கு அந்த மனம் பிடிக்கல தோழி அதனால நா செய்யறதுல்ல நா எப்டி எ பசங்களுக்கு சிறுதானியத்தல்லா எப்டி சேக்குறே அப்டின்னா
ஆ
நா வந்து கடையில வந்து கேழ்வரகு கம்பு சோளோ தென இந்த மாரி சிறுதானியங்கள்ல்லா வாங்கி கருப்பு கவுனி அரிசின் சொல்லிட்டு அந்த அரிசி ரொம்ப ஆ ஆரோக்கியமானதுன் சொல்லிட்டு அந்த அரிசியையு வாங்கி ஆ நைட்டு நல்லா கழுவிட்டு
ஆ
ஊற வச்சுட்டு காலைல எந்திரிச்சு சுத்தமா கழுவி அத வெயில்ல நல்லா காய வச்சுட்டு அத மிஷின்ல குடுத் து அரச்சிட்டு வந்து ஏலக் காலா அதுல போடுவே தோழி அப்பதா கொஞ்சோ நல்ல மனமா இருக்கு
ஏலக்கா போட்டீங்ன்னா இன்னு கொஞ்சோ பிஸ் ஸ்வீட்னஸ் மாரி கொஞ்சோ இனிப்பு இ இனிப்பு ஸ்ட்ரக்சர் குடுக்காதுங்ளா உங்களுக்கு
ஆ இனிப்பு சேத்துதா தோழி கஞ்சி வப்பே கஞ்சி வைக்கும் போது நா ஜீனி சேத் குறது இல்ல வெல்லோ ஆம் இது பனங்கல் கண்டு கருப்பட்டி அந்த மாரி ஆ சேத்து கஞ்சி வச்சு பசங்களுக் குடுத்துறது தோழி நா அப்டிதா எ பசங்களுக்கு சிறுதானியங்கள வந்து சேக்குறே தோழி மத்தபடி தோசையாவோ இட் இட்லியாவோ இல்ல வேற வெரைட்டி பொங்கல்லா சொல்றாங்க இல்லயா
ஆ ஆமாங்க இந்த வரகரிசி பொங்கல் வச்சுப்பாருங்க ஆனா பட் ஆனா டேஸ்ட் வைஸ் வந்து வெண் பொங்கல் ஒ வெண்பொங்கல் மாரிதாங்க சிஸ் இருக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கு சாப்பிட உங்களுக்கு
ஆ அது பிடிக்கலன் சொல்றாங்க தோழி பசங்களுக்கு
இல்லாட்டி நீங்க வந்து இப்ப கோதும மாவ நீங்க சப்பத்தி போறீங்களீங்க சிஸ் டர் நீங்க அதுல நீங்க கொஞ்சோ கொஞ்சோ இந்த ராகி மாவு கொஞ்சோ கோதுமாவு கொஞ்சோ ராகி மாவு கொஞ்சோ மிக்ஸ் பண்ணி நீங்க போட்டு சப்பாத்தி போட்டு வரும் சப்பாத்தி கொஞ்சோ நல்லா சாஃப்டா கொஞ்சோ நல்லாருக்கு சாப்புடு உங்ளுக்கு கொஞ்சோ கிரேவி கொஞ்சோ அது ஏத்த மாரி கொஞ்சோ நல்லா காரமா வச்சீங்ன்னா சாப்டவு கொஞ்சோ நல்லா இருக்கு இப்ப பசங்கள பசங்களு கொஞ்சோ விரும்பி சாப்டுவாங்க
ஆமா தோழி எனக்கு எ பையனுக்கு சாப்பாட்டுல பாத்தீங்கன்னா அந்த கருப்பு கலர பாத்தாலே பிடிக்கலாமா அப்டின் சொல்லிருவா
அந்த சாப்பாட்ல சேத்திருக்க கருப்பு கலர ஆமா தோழி எ பைய அப்டிதா அவ ரொம்ப நாக்கு ருசியா சாப் டுறவரு அவரு
நீங்க ஸ்டார்டிங்லே இப்டி குடுத்து பழகிட்டீங்க அதனால தா இப்டிங்க்கா அவங்க ரொம்ம
தோழி என்னையு வந்து பேசுறாங்க எங்க அம்மா தங்கச்சி எல்லா என்னையு அப்டிதா பேசுறாங்க உன்னோட வளப்பு சரியில்ல அதனால தா பிள்ள அப்படி இருக்கா எதுவு சாப்ட மாட்றா நான்வெஜ் தவிர எதுவுமே சாப்ட மாட்றா அப்டின் சொல்லி பேசுறாங்க
சிஸ்டர் நீங்க இந்த கருப்புன் சொல்லவோ ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்ன்னா யூடியூப்ல ஒரு வைரலா போச்சிங்ளே இந்த கொட்டாங்குச்சி வந்து நல்லா நல்லா வந்து கொஞ்சோ ஹீட் பண்ணி கொஞ்சோ நல்லா கரி அதுனால கரி கரி புடிச்ச டைம்ல வந்துட்டு அத ஒரு பவுட்ரு மாரி பண்ணி மாவுல மிக்ஸ் பண்ணி தோச மாரி ஊத்துறாங்ளே பாத்தீங்ளா அது
அது நா பாக்லேயே தோழி நா அது வந்து ஃபேஸ்பேக்கா யூஸ் பண்ணுவாங்க ஹேர் டையா யூஸ் பண்ணுவாங்கன் சொல்லி தா கேள்விப்பட்ருக்கே தோழி
ஹேர்டைய யூஸ் பண்ணா இப்ப ரீசண்ட வந்து அத சாப்ட்டீங்கன்னா வந்து அந்த கல் உடம்புல சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு நோய்க்கு வந்து கொஞ்சோ ஆ இது வந்து ரெமிடியா இருக்குது கொஞ்சோ அது ஹெல்த் இஷ்யூ கொஞ்சோ போக்குற மாரி இருக்கு ஆனால் நீங்க ட்ரை பண்லனு சொன்னாங்க எனக்கு இப்ப நீங்க உங்க பைய கருப்பு பாக்கலங்க பாத்தாலே சாப்புடுமன் டக்குன் அந்த தோச தா எனக்கு மைண்டுக்கு ஞாபக வந்துச்சு
அப்டியா தோழி நா ட்ரை பண்ணி பாக்கே நா பாக் குறே நா யூடியூப் செயலில செக் பண்ணி பாக்றேனே தோழி
ஆ செக் பண்ணி பாருங்க இந்த கொட்டாங்குச்ச வெச்சு ட்டு இந்த தேங்கா தொ தேங்கா தொப்பி வெச்சு என்னென்ன ரெசிபி ட்ரை பண்ணாங்கன்னு அதுல நீங்க பாத்தீங்கன்னா அதுல மோஸ்லி ஏதாச்சு ஒரு வீடியோ வந்து கிளிக் ஆகு அப்ப நீங்க பாக்லா பாக்லா அதுல
அப்டியா தோழி இப்ப பாத்தீங்கன்னா கொட்டாங்கச்சி எல்லா விற்பனைக்கு எடுத்துக்குறாங்க தோழி முன்னாடில்லா அப்டி இல்லையா இல்ல
ஆமா ஆமா இல்ல இப் இப்ப வந்துட்டு கொட்டாங்கு ஆ ஆமாங்க தங்கலே எவ்ளோ கொட்டங்குச்சி அமௌண்டு போகுதுல
ம் இங்கே வந்து ஒரு கிலோ பதினஞ்சு ரூவா அப்டின் சொல்லி எடுத்துட்டு போனாங்க தோழி
ஓகே ஓகேங்க
ம்
இங்கல்லா எ இங்க வந்துட்டு ஒன் கேஜி இருவத்தி ரெண்டு ரூபா இருவத்தி அஞ்சு ரூவா வரைக்குமே எடுக்குறாங்க அப்புற ஒடந்த து துண்டு துண்டா கட் பண்றோ இலங்க ஹோட்டல் கடல்லலா துண்டு துண்டு தானே கட்டாங்க அந்த மாரி இது வந்து அது அது வந்து கொஞ்ச கம்மி பிரைஸ் வரு இப்ப முழு தட்ட நம்ம வீட்ல யூஸ் பண்ணபோ ரெண்டா ஒடைக் கருனால முழுசா இருக்கனால அது வந்துட்டு டுவெண்டி ஃபைவ் ருபீஸ்கு எடுத்துக்குறாங்க சில இடத்துல வந்து டுவெண்டி டு மோஸ்லி டுவெண்டி பிளஸ்ல தா இருக்கு உங்ககு அது
அப்டியா தோழி ஏமாத்திட்டாரு பா என்ன
ஆ மோஸ்ட்லி அது இப்ப வந்துட்டு அது வந்து இந்த பொம்மைையெல்லா செய்யறாங்களேங்க அதுக்கு வந்து ரொம்ப யூஸ் பண்ல இப்ப அதிக வந்து நிறைய பேர் அதிக வந்து எடுத் துக்குறேங்குறாங்க அது
ஆமா தோழி நா அது இது வந்து ஃபாரின்கெல்லா எக்ஸ்போர்ட் பண்றாங்க அ ஏற்றுமதி பண்றாங்கன்னு சொல்றாங்க தோழி
ஆமா ஆமாங்க சிஸ்டர்
ஆமா அது ஃபேஸ் பேக்லா போட் றாங்க அந்த மாரி ஹேர் டை எல்லா கூட பண்றாங்கன்னு சொல்றாங்க தோழி
ஆ பட் ஹேர் டை வந்து கொஞ்சொ அந்த மாரி நம்ம அடிக்கடி அப்ள பண்ணோம்னா ஐக்கு தா கொஞ்சொ ப்ராப்ளம் ஆகு அப்டிங்குறாங்க ஆனா நெறையா பேர் இப்பெல்லா முக்காவசி பேர் ஹேர் டை தா யூஸ் பண்றாங்க
ஹேர் டைனா நா கேக்குற
ஓகே ஒ நீங்க எப்டி அது ரெடி பண்ணியிருக்கீங்களா நீங்க ஆல்ரெடி
ஏன்னா பண்ணுது தோழி ஆனா செயலில பாத்தே யூடியூப் செயலில பாத்திருக்கே கொட்டங்குச்சி வெச்சு ஹேர் டைப் பண்ற மாரி நறைய இது பாத்திருக்கே தோழி நறைய சேனல்ஸ் பாத்திருக்கே தோழி
ஓகே அப்ப நீங்க யூடியூப்ஸ்லா நீங்க ரொம்ப அதிகமா லைக் பண்ணி பாப்பீங்க பொல நறைய வீடியோஸ்லா
இல்ல தோழி எனக்கு நேரமே இருக்குறது இல்ல தோழி
சே ஃப்ரீ டைம்ல அப்டியே ஸ்டரோல் பண்றதுதா நம்ம கொழந்தைங்கள காட்ட வேண்டிய டைம்ல
ஆமா தோழி எதாவது டவுட்ருந்துச்சுனா இல்ல சாப்பாட்ல எதுவு டவுட்ருந்துன்னா போயி ஒப் ப்பன் மணிப் பாக்கறதா தோழி மத்தப்டி எனக்கு டைம் நேரமே இருக் க்கறதுல தோழி பசங்க எம் பையனுக்கு பாத்தீங்கினா நீங்க நம்ப மாட்டீங்க தோழி எம் பையனுக் திங்கனா பதனாறு வயசாவுது பிளஸ் ஒன் போறா அவனுக்கு நா சாப்பாடு இன்னும் ஊட்டி விட்டிட்டுதா இருக்கே தோழி
ஓ சேரி செரிங்க
ஆமா யாரு சொன்னாலு நம்ப மாட்டாங்க தோழி
நீங்க வந்துப் பதனாறு வயிசுப் பையன நீங்க வந்து வளக் கெல்ல நீங்க வந்துப் பதனாறு வயிசுப் பையன ஆறு வயசு ஆறு வயிசு பையே மார் நீங்க ட்ரீட் பண்ணிருக்கீங்க அதுதா இஷ்யூ இந்த எடத்துல
அதா தோழி
நீ ஒங்களுக்கு ஒரேப் பையே இல்ல இல்ல பொண்ணு இருக்காங்ளா
பையே ஒன்னுப் பொண்ணு ஒன்னுப் பொண்ணு வந்து அடுத்ததா பொண்ணுனால எனக்கு சாப்பாட்டுக்கு பிரச்சன இல்ல தோழி எது குடுத்தாலு அழகா வெஜ்லெல்லா நல்லாவே அழகா நைன்த் ஸாண்டர்ட் போறாங்க
ஓகே ஓகே
ஆ பொண்ணு வந்து எது குடுத்தாலு அழகாக பொரியல்லா சாப்ட்ருவாங்க அதுந்து ஹெல் ஆரோக்யமா அப்டின் சொன்னா சாப்ட்ருவாங்க ஆனாப் பையந்தா ரொம்ப மோசோந் தோழி ரொம்ப கஷ்டபடுத்துறா என்ன
ஆக்சுலி இப்ப உங்ளுக்கு பையே வந்து எங்களுக்கு பையே வந்து ரொம்ப பெட்டுங்கறனால நீங்க கொஞ்சோ அதிகமா கொஞ்சோ பத்து வயிசு வரைக்கு நீங்க சின்னக் கொழந்த மாரி கேர்ப் பண்ணி கை குள்ளியேப் பாத்திருப்பீங்க அதனாலதா அவுனிக்கி இன்னு அம்மாவோ நீடு தேவப்பட்டுட் டேருக்கு
ஆமா தோழி ஸ்கூலுக் குடுக்ற சாப்பாடுமே ஒழுங்கா சாப்ட மாட்டே எடைல அல்சர் பெயின் வந்து என ரொம்ப அவச் தபட்டிட்டா
ஐயோ சேம் சிஸ்டர் எனக்கு இந்த அல்சர் பெயின்ருக்கு அல்சர்ப் பெயினாலா வலி உயிர் போகு நமக்கு
சொல்லுங்க தோழி
இல்லிங் சிஸ்ட அல்சர் பெயின் வந்தாலே வலி ரொம்ப ஹெவியாருக்குன் சொல்ற நானு
ஆமாந் தோழி ரொம்பக் கஷ்டபட்டா நானு ரொம்ப எனக் தூக்கோ இல்லாம பசங்க ரெண்டு பேருக்குமே எதாச்சு ஆரோக்ய குறைவு அப்டின்னா எனக்கு தூக்கமே இருக்காது சாப்பாட இருக்காது இன்னுமே எனக்கு தோணவே தோணாத் தோழி பேசலாந் தோழி தொடர்ந்து பேசலாந் தோழி அடுத்த அழைப்பில பேசலாந் தோழி நன்றி
ஆ நன்றிங் சிஸ்டர்